வந்து பா பா நம்பர் போட்டு ரெடியா வச்சிருந்தா கால் பண்றக்கு நீங்க இந்த கால் பண்றீங்க இதுல
ஆ அடிச்சு எனக்கு ஒரே பிசின் பிசின்னு வந்துச்சு அதனால நான் சரி நா பண்ட்டே சொல்லலா அப்படி சொல்லிடு நம்ம பேசிட்டு பத்து நிமிஷ என்னக்காக பொறுத்துக்க மாட்டீங்க அப்படிதானே
உங்களுக்காக தாங்க வாழ்க்க ஃபுல்லா பொற்த்துட்டு இருக்கே அந்த பத்து நிமிச மட்டு எப்ப இருக்க மாட்டேனு சொல்றீங்க
அதா எனக்கு தெரி லயே ஒரு பேச்சல்லா சரியில்ல வர வர பேச்சு சரியில்ல நடவடிக்கை சரியில்ல என்னதா ரொம்ப ஏளனமா பேசுறீங்க தரைகுறவா பேசுறீங்க
யார தரகொறவா பேசுறா
கேவலமா பேசுறீங்கன்னு சொல்லட்டுமா அப்ப எதுக்கு தித்து பேசுறீங்கள அதுவே பெரிய விஷயம் தானே இப்போ ஒருத்தவங்கல நம்ம வந்து எதுத்தே பேச மாட்டோ அவுங்க வந்துட்டு பேச அவங்க மேல கோவ வந்தாலு எதுவு காட்டிக்க மாட்டோ காட்டிக்க மாட்டோ மீன்ஸ் கோவமா இரு க்கேங்கறத சொல்லுவோ ஆனா என்ன சொல்றது எதிர்த்து பேசுறது அசிங்கமா பேசுறது அந்த மாதிரிலா பண்ண மாட்டோ ஆனா இப்ப என்ன எதிர் த்து பேசுறது என்ன திட்டுறது என்ன சண்டைக்கு போறது என்ன நீ என்ன பெரிய இவளான்னு கேக்குறது என்ன ஆ என்ன அதா அப்படில்லா கேக்குறது என்ன என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு சொல்லுங்க அப்போ நீங்க என்ன இந்த பழக பழக பாலு புலிக்குங்கிற சீ சீ சீ இந்த பாலு இந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாரி இருக்கா
நா ஒன்னு அந்த பழம் சாப்பிடவே இல்லையே முழுசா நா ஆகுலயு சொல்லுங்க
அப்ப சாப்பிடாமலே இப்ப சாப்பிடாமயே இந்த பழம் புளிச்சுட்டுங்கிறீங்களா
சாப்டாம எப்படிங்க சொல்ல முடியு அந்த மென்மையான பன்னீர் ஸ்வீட்டோட
யோ அப்படின்னு சொல்லிட்டு
அதா அந்த எலைல எனக்கு எனக்கு ஒரு டேஸ்ட் ஆஃப் யூ இருக்குங்க ஃபஸ்ட் வந்து பன்னீர் ஸ்வீட் ஓகேங்களா நல்லா பன்னிர் ஸ்வீட்ட வந்து வேண்டா னே தகட தெகட்ட சாப்புன்னு அடுத்தது
நீ அவரு நீங்க சுவர் டையட்ல இருக்கீங்கல்ல
ஏ ஒரு நாள் டைட்ட கா கேன்சல் பண்ணா தப்பு இல்லேங்க அது
ஏங்க ஒரு நாள்ல ஒரு வேள பல்க்கா ஊதிட்டீங்ன்னா இல்ல ஒரு வேள நா கேக்குறேங்க ஒரு வேள இந்த மாரி சுகர் டயட்டு ஐஸ்கிரீம்லா சாப்டுட்டு தேம்பியு உங்கள்க் டெய்லி ஆசையா இருந்துச்சின்னா என்ன பண்ணுவீங்க
டெய்லி ஆசையா சும்மா நைஸ் பண்ணி கேக்கவேண்டிதா அ அதுக்காக என்ன புடிச்சா வெக்க முடியும் சொல்லுங்க சொ இல்ல அதுக்குன்னு நம்மப் புடிச்சா வக்க முடியும் உம்
இந்த பன்னீர் ஸ்வீட் விட வேற பன்னீர் ஸ்வீட்டு ஒருவேள அழகா இருந்துச்சின்னா
அதெல்லா பாத் அவ் உலகத்திலேயே எந்த பன்னீர் ஸ்வீட் எந்த பன்னீர் ஸ்வீட் அழகாக தா இருக்கு சாப்றது என் எனக்கு என்னோட பன்னீர் ஸ்வீட்டு தாங்க முக்கியோ ஏ பன்னீர் ஸ்வீட் அழகா இருக்குன்னு தா சொன்ன எல்லா பன்னீர் ஸ்வீட்டு அழகா இருக்குன்னு சொல்ல உம் எனக்கு என்னோட பன்னீர் ஸ்வீட் போது
உங்களுக்கு உங்களோட பன்னீர் ஸ்வீட் போதுங்க ஆனா என்ன நா என்ன கேக் றேனா ஒரு வேள உங்களுக்கே ஒரு என்ன சொல்றது இந்த உங்க வீட்லயே வருது உங்க வீட்டுக்குனே வருது உங்க சொந்தமான பன்னீர் ஸ்வீட் வருது அப்டிங்கிற பட்சத்ல
அது ரெண்டு ஒன்னு தான
இது வேற அது வேற யாருந்துச்சின்னா
அது அப்பில்லா இருக்க வாய்ப்பு இருக்காதுங்க
எங்க வீட்ல முளைக்கிறது எப்போவு ஸ்பெஷல் தானங்க
ஏங்க அதுதாங்க இது
ஏங்க ஒரு வேள இந்த இது முளக்கல இந்த நீங்க பா டேஸ்ட் பண்ணது பர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணது முளக்கில செகண்ட் டேஸ்ட் பண்ணதா வந்துச்சே அப்டின்னு சொல்லு போதே அதுதா நீங்க டேஸ்ட் பண்ணி ஆகணு
முடியாது இன்னு முடியாது ஒத்துக்கவே மாட்ட டேஸ்ட் பண்ணதா வேணு
அதான் முளைக் க்கவே இல்ல அது வரவே இல்ல அது வந்துட்டு வந்தாலுமே கருகி போயிருது வர்றதுக்கு ஜான்சே இல்ல
இதுலா இதெல்லா அப்பில்லா நா உடமாட்டேங்க நாங்க இப்போ நாங்க வந்து விதையெல்லா கொஞ்சோ போட்டு ஸ்ட்ராங்கா
வெததா கருகி போயிருதே செடி வளர வளர கருகி போயிருதுன்னு வச்சுக்கோங்கள
கண் திஷ்டி அதிகம் ஆயிச்சிங்க சில பேர கொல்லி கண்ணு வச்சி அந்த செடிய கறுக்குறாங்க அப்ப என்ன போனு அந்த கண்ணிலேயே வந்து ரெண்டு போடு போட்ட சரியா போயிரு அதுக் நா அது அதுக்கு அது வந்து திஷ்டி பொம்ம மாட்டி வுட்றதுறாங்க
கிஷ்டி பொம்ம மாட்டி விட்ற வேண்டியது தான அப்ப புதுசா செடி வந்துச்சினா
அது சரியா அந்த செடிய வேறோட புடுகி வேற யாருக்காவது நீங்க டீயிங்க அப்டின்னுரு இந்த செடியே போதுங்க
நீங்க இந்த செடியு இல்லாம அந்த செடிய இல்லாம குற நட்டாத்ல நிக்க போறங்க
அந்த செரி இருக்கு கடைசி வரைக்கு ஏ கூட இருக்குங்க
எது பன்னீர் ஸ்வீட்ஸ் சாப்றதுக்கு மட்டுமா
பன்னீ ஸ்வீட்ஸ் சல்லீங்க ஐஸ்கீரீம்
உங்க கூட பன்னீர் ஸ்வீட்ஸ் சாப்டுறதுக்கு உங்க கூட ஐஸ்கிரீம் சாப்டுறதுக்கு மட்டு இருந்தா போதும்ன்னு நனைக்கிறீங்களா
அதுக்கு மட்டு எப்டிங்க பத்தூ லெக் பீஸ் இருக்க தலைய தவவாழ தலையாழ இளங்கிற தலவாழ எலப் போட்டு பன்னீர் ஸ்வீட் ஐஸ்கிரீம் மில்க் புரோட் டம்ளாரு ஆ லெக் பீஸு எல்லா வெச்சு திருப்தியா ஃபுல் மீல்ஸ்
போது ஃபுல் மீல்ஸ் போது ஒரு நாள் வயிறு நெரஞ்சிரு
ஒரு நாள் நெரையுமான் கேட்டீங்கனா ஒரு நாள் பத்தாதுதா வாழ்க் ஒரு நாள்ல முடியுமா
ம்
திருப்பி அன்னைக்கே திருப்பி இன்னொரு வெய் உ அப்டிம்ப்பாங்கல்ல
புரியலங்க
எ ஒமேக் டூ ஒடனே சாப்புட முடியாது பத்து நிம்ஷ கேப் வுட்டு மறுபடி மறுபடி சாப்புடுவாங்க
எது இந்த இங்கெல்லா காட்டுவாங்கல்ல என்ன சொல்றது காம்படீஷன் வெச்சு சாப்புடுவாங்களே அந்த மாதிரியா
அத விட மோசமா சாப்புடுவாங்க
துடஸா ஒரு வேள உங்களுக்கு அன்னைக்கு நீங்க வெரதங்க பயங்கர வெரதத்துல இருக்கீங்கங்க அப்ப என்ன பண்ணுவீங்க மால போட்ருக்கீங்கன் வெச்சுக்கோங்களே உங்களால லெக் பீஸு சாப்ட முடியாது எதுவு சாப்ட முடியாதுல்ல
மால போட மாட்டங்க அதுக்கு ஏ மால
போட்ருந்தா
போட்ருந்தா அதை கழ்ட்டி
இந்த இது நீங்க சொல்ல மாட்டேன் சொன்னீங்க இந்த மாரி ஒரு விஷ்யத்த நா பண்ணவே மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க ஞாபக இருக்குமா இல்லயா
என்ன விஷ்யத்த
மாலைய கழ்ட்டி அப்டிங்கிறது கதையே இருக்காதுன் சொல்லிருக்கீங்க
ஆனா நா அவ்ளோ சொல்ற பாருங்க ஆனா அந்த எடத்துல வந்து ஆமா இத்தன வர்ஷமா கிட்டதட்ட வெயிட் பண்ணிதா ஒரு ஒரு ஒரு மீல்ஸ்
அது ஓகே ஒரு அந்த ஒரு மீல்ஸுக்காக தா வெயிட் பண்றீங்ளா
ஏங்க மீல்ஸ்காக மட்டு வெய்ட் பண்லைங்க அது அவுங்ளுக்கு தெரியுங்க நா எதுக்கா வெயிட் பன்றேன் சொல்ட்டு அந்த மீல்ஸ் பரிமாறுவாங்கல்ல அவுங்ளுக்கு தெரியு எதுக்கு நா வெய்ட் பண்றேன் சொல்லி ம் ஏ சொல்றீங்க
நீங்க என்ன சொன்னீங்க இத்தன வரு இத்தன வர்ஷமா இந்த மீல்ஸ்காக தா வெய்ட் பண்ட்ருக்கேன் சொன்னீங்க மீல்ஸ்காக மட்டுமா வெய்ட் பண்றீங்க அப்போ
ஆ மீல்ஸ் போட்றவ்ங்ளுக்காகவு வெய்ட் பண்றன்ல அது மீல்ஸ்னா அந்த ஒரு மீல்ஸ் தானே ஸ்பெஷல் மீல்ஸ் உங்களுக்கு நா அதுல இந்த மீல்ஸ் ஃப்ரீக்வண்ட்டா கெடைக்காதுல்ல ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டே ம் அதே நம்ம வீட்டுக் அதே நம்ம வீட்டுக்கு வந்ச்சுனா அந்த மீல்ஸ் வந்து எப்ப வேனா நம்ம ம் டெய்லி கால்ல சாப்புட்ல்லா மதியான சாப்புட்லா நைட்டு சாப்புட்லா செஞ்சு குடுக்க சொல்லலா த கால்ல ஒன்னு பதினோர் மணிக்கு ஒன்னு பன்னன்டு மணிக்கு ஒன்னு தெரிய மாட்டிக்குது அவன் சாப்பட்றதே தெரிய மாட்டிக்குது அவன் ஒன்னே திரும்பி ரெண்டு மணிக்கு ஒன்னு மூணு மணிக்கு ஒன்னு வைக்கலா சாப்புல்லா யார் கேக்க போறாங்க சொல்லுங்க
து வீட்டுக்கு வந்தாதானங்க
வருவாங்க
வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு சமச்சு தருவாங்க
நா சமச்சி தருவ அவங்களுக்கு
அப்போ அத எடுத்து அவங்க பரிமாறுனா போது
நானே பரிமாறிப்பங்க
ஓ நீங்ளே பரிமாறிப்பீங்க
அவுங்க வந்தா மட்டும் போதும் எப்டி நா வந்தா மட்டும் போதும்
இது ஒரு பழமொழி இருக்குங்க
என்ன பழமொழிங்க
நிறைய பழமொழி இருக்குங்க எல்லாமே என் கண்ணுல தான் படுகுது என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு
என்னனு சொல்லுங்க
இல்லங்க இல்லங்க அதெல்லாம் சொன்னா சரியா இருக்காதுங்க அரசன் நம்பி புருசனை கைவிட்ட கதையா சொல்லுவாங்க செரிங்களா இப்போ வந்துட்டு அக்கரைக ஆ அக்கரைகிக்கிற பச்சை அப்டிங்கிற மாதிரிதான் இங்க கஷ்டமா இருக்குது அங்க போய்ட்டு அங்க அவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா என்னங்க பண்ண முடியும் திரும்பி ஓடி வரவா முடியும் சொல்லுங்க அக்கரைக்கு இக்கரை பச்ச சோ நம்ம இங்க இக்கரை பச்சையே ஏத்துக்கிட வேண்டியதான்
அக்கரைக்கு தான பச்சன்னா அக்கரை வந்து நம்மளுக்கு வந்து ப்ளுவா இருன்ச்சா ஏல்லோவா இருந்துச்சு ஒயிட்டா இருக்கலாம்ல்ல ஏ பச்சையா இருக்க மாட்டி நீ நினைக்கிறீங்க ஆ எப்டி பாத்தாலும் தெரியும் என்னிக்கி வருவான் சொல்ட்டு
அதுக்காக போய் பார்க்க முடியுமாங்க
கெஸ்ட்டு விசிட் ம்
இருந்தாலும் வந்து ஒருவேள தப்பா இருந்துச்சு அப்டின்னா
ஃபுல் நம்மளுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சு என்ன சொல்லுரீங்க
ம்
ம்
பாக்கலாம் பாக் கலாம் அது ஆனா அதுக்காக ஒரு இது இருக்குல்ல கமிட்மெண்ட்ன்னு ஒன்னு இருக்குல்ல அதாவது நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் அது ஒரு கமிட்மெண்ட நான் சொல்லிட்டேன் தெளிவாவே சொல்லிட்டேன் கொஞ்சமாவே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தா மட்டும் தான் நான் வருவேங்கிறதையும் சொல்லி அவங்க சொல்லிட்டேன் ஓகே ம்
வந்தா என்ன நடக்குங்கத நான் சொல்ட
ஆ இது பயம் காட்டுற மாதிரி எல்லே இருக்கு
யாரு பயம் கட்டுறாங்க பயத்துக்கே பயம் கட்டுறவாங்க அவங்க அவங்க பயம் காட்டவா முடியுமா
இது நானா சொல்லிட்டேன் இது வந்துட்டு நம்ம எதுவ என்ன சொல்றது சோ முதலே இந்த மாதிரி முதல்ல முதலே இவ்ளோ சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அதனால அவ்ளவா சமைக்காம சமையலே பண்ணாம வெளிய வாங்கி சாப்டுட்டா
எப்டிங்க வெளிய வாங்கி சாப்ட முடியு
ம் செரி சமையலே பண்ண வேண்டாம்மா இன்னக்கி ஒரு நாள் இந்தடவை விட்ருவோ அப்பறோ பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நீங்களு திருப்தியா அவுங்கள விட்டுட்டா சமைக்க வேணால்ல
இல்ல சமைக்க வேணா ஐஸ் க்ரீம் மட்டு
இது தொண்ட வலி வந்துரு இன்ஃபெக்ஷன் ஆய்
பரவாயில்லைங்க இன்பெக்ஷன் ஆனாலு பரவாயில்லைங்க மேக் மேக் ஷ்யூர் ம்
உங்களுக்கு ஐஸ்க்ரீம் ல என்ன ஃப்ளேவர் பிடிக்கு
வெண்ணிலா
வெண்ணிலாவா எனக்கு ஸ்ட்ராபெரி தாங்க பிடிக்கும் பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்கு டேஸ்ட் கூட ஒத்து போகல
ஏங்க ஸ்டா ஏங்க டேஸ்ட் ஒத்து போக வேண்டியது எனக்கு தாங்க எனக்கு தாங்க பிளேவர் பிடிக்கணு ஆ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குங்கிறதுக்காக நீங்க ஐஸ்கிரீம் சாப்ட முடியுமா சொல்லுங்க
ஆ எனக்கு பிடிக்குன்னா நீங்க பாருங்க ஐஸ்கிரீமல்லா வாங்கிதர மாட்டீங்க
நீங்க உ நீங்க ஐஸ்கிரீம் சாப்ட முடியுமா புடிக்குன்னுக்காக சொல்லுங்க
தொண்ட வலி வந்துருங்கிறீங்களா எனக்கு காச்சல் வந்துருங்கிறீங்களா
ஆமா அது லாலிபாப் இஷ்டம் போல சாப்ட்லா
ம் இல்ல இல்ல இல்ல எனக்கு அந்த ஸ்வீட்டா இருக்க ரெண்டு பொருளு பிடிக்காது லாலிபாப்ல்லா சுத்தமா பிடிக்காது நா சாப்டது சாப் சாப்ட்டது இல்ல சாப்டவு மாட்டே
ம்
ம் ஹூ
என்ன உ ஹூ
இல்லங்க நா லாலிபாப்பே சாப்ட்டதில்லங்க இது வரைக்கு நெஞமாவே எனக்கு பிடிக்காது அது அது நசனசனன்னு இருக்கும்ப்பா சி
ம்
டைம் எப்ப முடியுன்னு நா பாத்துட்டு இருக்கே நீ என்னவோ
டைம் ஏங்க டைம் முடியிறகாக அப்டி பேசாம இருக்க கூடாதுங்க அப்பறோ ரிஜெக்ட்
அப்ப பேசுங்க நீங்க பேசுங்க இந்த
அப்ப
ம் சொல்லுங்க இன்னொரு விஷயோ
ஐஸ்கிரீம்ல கொஞ்சோ லைட்டா வந்து அந்த இதுல கேஷ்சு நட்ஸ்ல்லா ஆட் பண்ணுவாங்க தெரியுமா
ஆமா
இந்த தேன் ஊத்தி
தேன் ஊத்தி தான்
உம் நல்லா இருக்குல்ல
எனக்கு எப்ப தெரிய நல்லா இருக்குமா இல்லையா நீங்க தான ஐ